ஓ ஹலோ
கேக்குதா
ஆஹ் ‌கேக்குதா உனக்கு
ஆ ஓக்கே ஃபைன் அப்றோம் எனக் இப்தா கேக்குது உங்களுக் கேக்குதா
ஆஹ் ஹா கேக்குது
வந்தது அப்டியே ம் சும்மாதா இக்க நீங்க ஸ்கூல்லா பொய்ட்டு வன்டீங்ளா
ஆ
ஆ புரில
டெஸ்ட்டு வெச்சாங்க உம் அத படிக் க்யாம் போய்ட்டு ஒரு ஃபைவை மினிட்ஸ் மட்டு படிச்சிட்டு எழ்திட்ட
இப்ப வ்வீட்டுக்கு வந்துட்டு எந்த ஹோம் ஒர்க்கு பண்லய
இப்ப எழுதன இப்ப கொஞ்சோ பிரேக் விட்டே ப்ரீயா
ஆ அ ஸ்போர்ட்ஸ் பத்தி எதா நாலேஜ் இருக்கா
உம் ஸ்கூல்ல ம் நா இங்க ஸ்கூலு ஃபுட்பால் சீனியர் டீம் கேப்டன் நா
ஓ
அந்த அளவுக் ஃபுட்பால் நல்லா புடிக்கும் தெரியுமா
ஆ தெரியு கிரிக்கெட்ல நல்லா தெரியு புடிக்கு ஆ ஏ ஸ்கூல்ல அந் ஸ்போட்டு இல்லாதுனால
ஓக்கே ஓக்கே ஒரும்சருங்க
ஆ வாங்க
ஹலோ
ஆ சொல்லுங்க
ஆ பண்ணுங்க ஃபுட்பால்ன்னு சொல்லிருந்தி
ப்ளேயர்ஸ் முலிமா தா பெருசு ம் கிஸ்டியானோ ஜூனியர் கிளியன் இவங்கள பாத்துதா ஃபுட்பால் நல்லா புடிச்சிது
அ அவுங்களை இன் அவுங்கள பாத்து தா இன்ஸ்பைர் ஆகிட்டிங்கா இல்ல
ஃபுட்பால் பிளேயர் எல்லாரையு எடுத்துட்டாலு நார்முல நல்லா ஃபிட்னஸ்ருக்கு ஏதாவுது ஓ கெட்ட பழக்கோருக்கு இப்ப டாட்டூ குத்திருப்பாங்க அந்த மாரி நெறையாருக்கு பட் அ கிறிஸ்டியானோ அப்டின்னு வரையில அவ்ரு ஒடம்புல எங்கியுமே டாட்டூருக்காது ஏன டாட்டூ வந்து ஒரு கே பேட் ஹாபிட் கடையாது
ட்ட பழக்க
ஏ ஆமா அது கெட்ட பழக்கோ நம்ம பிளட் அ ஸ்கின்ல படுறனால நம்ம பிளட்டு லாஸ் ஆவு பிளட்ல ஒரு அழுக்
அது அவுங்களுக்கு பொறுத்த வரைக்கு அது கெட்ட பழக்கத்துல வராது
அது ஆம் அது ஒரு எப்டி உங்களுக்கு அது இன்ஜூர் ஆவு ஓ ஒடம்புல செல்ஸ்ல அது பிள பிளட் செல்ஸ் அது கொஞ்சோ அபெக்ட் பண்ணு டாட்டூ அவ்ரு குத்து அதா அவ அவாய்ட் பண்ணுவாரு ஸோ ஒரு டைம்ல கூட
ஓ அதுல்லா அவுங்க பண்ண மாட்டாங்களா
டாட்டூ லா குத்த மாட்டாங்க ம் ஒரு டைம் அப்ப கொக்க கோலா அது பாட்டில்ல வச்சாங்க அது கொக்ககோலா ஜங்க் ஃபுட்ன்னு அந்த பாட்டிலு தண்ணி வச்சு தண்ணி பாட்டில மட்டு எடுத்து காமிச்சுட்டாங்க அதுனாலயே கொக்க கோலாவுக்கு அவ்வளோ லாஸ்ஸு பில்லியன் கணக்குல
அப்பட இந்த இன்ஃபர்மேஷன் லா உங்களுக்கு எப்டி தெரியு
ம் நார்மலா கத்துக்கறதுதா அவ்ர பத்தி டெய்லியு ஆ தெரிஞ்சிது அது டெய்லி நியூஸ்ல ரீசண்டா ஃபிஃபா ஆரம்பச்சுது ஆ இப்ப லாஸ் தோத்துட்டாங்க ஸ்பெயினோட அத முன்னாடி வரைக்கு எல்லா மேட்ச்சு நல்லா ஜெயிச்சுடு தா வந்தாங்க
கேக்குல
லாஸ்ட் மேட்ச் கூட ஃபிஃபா வேர்ல்ட் கப்ல போர்ச்சுகல் தோத்துருச்சு கிறிஸ்டியானோ டீம்ம ஸ்பெய்னோட ஜீரோ ஒன்ல அவ்னால எலிமினேட் ஆய்டுச்ச போர்ச்சுக்கல்
அப்போ அவ்ர அவ்ரு இவ்ளோ இதா இருக்கனால தா நீங்க இன்ஸ்பயர்ட ஆய் உங்களுக் ஃபுட்பால் புடிச்சு நீங்க ஃபுட்பால் நல்லா பிளேயரா இருக்கீங்க
ம் கேப்டன்னு
புரியிலா
அது பிரான்ஸ் டீம் கேப்டன்னு கிலியன் ஃபோர் இயர்ஸ் முன்னடி ஃபீஃபா வேர்ல்டு கப் அப்ப நா செரி ஃபைனல்ல லியோனல் மெஸிக்காக தா பாத்தே அந்த டைம் இல்ல அஹ் ஆ அர்ஜென்டினா தா இப்ப ஜெ ஒரு ஸ்கேரியாவே கொண்டு போனாங்க அந்த மேச்ச ஹேட்ரிக் அடிச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ் ரெண்டு கோல் போட்டாங்க அது ட அர்ஜென்டினா ஓ அன் அதுக்கப்புறம கிளப்புல இப்ப ரீசென்ட்டா கப்புல கிளப் கிளப்ல சேந்தாங்க
ஆ
அந்த கிளப்ல கொஞ்சம் சரியா வெளாடல ஆனா இப்ப சீச ஆரம்பிச்சதுக்குப்புறம் பேக் டூ ஃபாம் வந்த நல்லா விளாண்டாங்க ஏன சாட்டிங் வேர்ல்டு கப்ல தான் வந்தாரு அவரு லியோனல் மிசன் முன்ல இருந்து ஆறாரு ஒரு சிக்ஸ் ஃபா வேர்ல்டு கப் அதுவே பதினெட்டு கோல்ஸ் இத்தனை மேச்சு
ஓப்ப இந்த பிபா வர்ல்ட் கப் வந்துது எத்தன ஆவது
நான்து இது ஃபோர் இயர்ஸ் வந்து தான் நடக்கும்
ஓகே ஓகே
வேர்ல்டு கப் எடுலனா நிறைய யூசிஎல் மேச்சஸ் அஹ் அந்த மாதிரி கிளப்ல வேல் மாண்டல லிங்கா அந்த மாதிரி நிறைய வரும் நனுட்ட
ஓகே ஓகே உம்
இந்த வீட்டுல யாரும் மாட்டாங்களா
புரியலா
வீட்ல
இல்ல ரொம்ப காத்துதான் உண்டா இருக்கும் உங்கள்ட்ட
எந்த வீட்ல யாரும் ஸ்போர்ட்ஸ்ல்லாம் பார்க்க மாட்டாங்களானா
தம்பினு ஒருத்தாவன் இருக்கான் ஆன அவ வேஸ்ட் எதுவுமே பார்த்து பார்த்துக்கிட்டு பார்த்தாலுமே மற்றங்க தெரியணும்னு தான் நினைக்க வேண்டாம்
ம்
அவன் மட்டும் பார்த்துக்கணும்
ம்
தெரியுமா தெரியாதவ கூட அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி போங்க
நீ உங்களுக்குன இத பத்தி தெரியுமா இதை பத்தி சொல்லு
ஆச நம எப்படி ரேண்டம ரேண்டமா நம்ம எதோ சூஸ் பண்ணி கேட்குறது ஒருத்தங்களுக்கு இன்ட்ரஸ்ட்ட் இருக்கு தெரிதுன்னா அவங்களேதான் சொல்னும் நம்ம எப்படி ரேண்டமா போய் இதுமல உங்களுக்கு இட்ரெஸ்ட் இருக்கா பிடிக்குமா எப்டி கேக்க முடியும்
அ உம் நீங்க மாட்டீங்களா
ஆஹா
ஓ இந்த பவுல்ல இவ்ளோ ஃபோர்ஸ் தெரியுது
தெரியாது சும்மா நேம் ஏதாவது கேட்டு
ம்
அதது அது அந்த பே நேம தாண்டி எனக்கு எதுவும் தெரியாது
என்ன என்ன
புரியல
பஸ் நேமா இல்ல பேர் நேமா
ஆ ஸ்போர்ட்ஸ் நேம் இந்த இப்ப சொன்னாங்க அந்த நேம தவர எதுவு தெரியாதுனு சொன்னா ப்ளேயர்ல வந்து க்ரிக்கெட் தோனி விராட் அத தவர எனக்கு எதுவு தெரியாது
பள்ளி யாருனு தெரியாதா
புரில
ஃபுட்பால்ல யாருனு தெரியாதா
ஃபுட்பாலனா ரொனால்டோவா
ம்
அவுங்கதா ரொனால்டோ க்ரிஸ்டியனா அப்டி ரெண்டு பேரு வேர வேரனு ஒரே நேமானு தெர்லயே
க்ரிஸ்டியனா ரொனால்டோதா அவரு பேரு
ஆ அதுதா அவுங்க மட்டுந்தா தெரியு மத்தபடி எதுவு ரொம்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாத்தா அவங்ளுக்கு தெரியு
ம் அப்ப உங்களுக்கு எது மேல இன்ட்ரெஸ்ட்
அப்டின் இல்ல இப்ப நா வந்து கொஞ்ச படிக்க ஸ்டடீஸ்ல கொஞ்சோ இன்டரஸ்ட்டா வருவா அதுல மேக்ஸ் ஆனா நா அத பத்தி தெ ஒரு ஒன்ன பத்தி நம்ப தெரிஞ்சுக்கணுனா அத பத்தி தெரிஞ் ஸ்போர்ட்ஸ்லா அவ்ளோவா எனக்கு வந்து இன்டர்ஃபியர் ஆக்க மாட்டே
ம் சிவிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா படிச்சிங்கன் சொன்னாங்க
புரில
ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்து படிச்சதுனா என்ன
ஸ்போர்ட்ஸ்லயா
அர்ஜெண்டா படிப்பண்ணீங்கல்ல அது உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயி ஆர்வமா படிச்சிங்க
அது வந்து ஸ்டெடிஸ்ல மூணு படிச்சுதா ஆகனு கம்பல்சரி ஓ நா படிக்கிறது எல்லாமே கொஞ்ச புரிஞ்சு படிச்சுக்கணு சும்மா மன பான மன ம மக்கப் பண்ண கூடாது அப்டிங்கற ஒரு மைண்ட் செட்ல நா எல்லாத்தையு புரிஞ்சு படிப்ப அது அந்தந்த டைமுக்கு அந்தந்த படிப்பு ஒரே தைத்ல படிக்க மாட்டோம்ல அந்தந்த டைமுக்கு எது நம்மளுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கோ அத நம் அத நா புரிஞ்சு படிப்பே
ஓ என்ன படிப்பிங் நீங்க
ந்து நானு ச எத்திஸ் தா இப்ப நா சொல்றது எப்டினா ஆர்ட்ஸ் குரூப் இல்லன்னா ஆர்ட்ஸ்ல வந்து அக்கெளண்ட்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாரி இருக்கு அதல உன புரிஞ்சு படிச்சே அத தாண்டி டிகிரின்னு வந்ததுக்கு அப்றோ டிகிரில என்னா பேஸ் இருக்கு அத எப்படி படிக்கலா அப்டின்னு அத படிச்சே ஏ நாங்க வந்து செரி புக்ஸ் வாங்கி படிப்போ கொஞ்சோ கம்னிகேஷன் டெவலப் பண்ணிப்போ ஜென்ரல் நாலேஜ்க்கு டெவலப் பண்ணிப்போ நானு எ ப்ரதரு சேந்து டிசைட் பண்ணோ டிசைட் பண்ண சகண்டே நாங்க வந்து அத வந்து எக்ஸிக்யூட் பண்லானு ஒரு புக்கு வாங்குனோ
ம் என்ன புக்
அந்தளவுக்கு வந்து மணி பத்தி நம்ப மணிலா அப்டியே வந்து அ பேர் கூட மறந்து போச்சு ஆனா வந்து சைக்காலஜி ஆஃப் மணினு நெனைக்கிறே ஆனா அந்த புக் வாங்றப்போ அந்த புக் வாங்றப் அந்த புக் மேல வந்து அந்த புக் வாங்குற அப்பயாச்சு அந்த பு அந்த புக்க பத்தி கொஞ்ச தெரியு இது வந்து இந்த ஃபேமஸா இருக்கு நல்ல நியூஸ்தா அந்த புக் டுக்கறாங்கன்னு ஒரு இன்ஸ்பையராயி வாங்குணு ஆனா வாங்க வாங்கறப் ப்போ இருந்த அந்த இன்ஸ்பைட் கூட வாங்கினதுக்கப்பறோ இல்ல
ம் ம் இன்ன எதுக்கு புக்ஸ் படிச்சிருக்கீங்க
ம் புக்ஸு என்ட ஒரு மூனு புக்ஸ் இருக்கு ஃபஸ்ட்டு பேஜ் படிச்சே
ஓ நைஸ் நானு நெறைய புக்ஸ் பாப்பே அ ஒரு ம் ஹாப்பி மார்னிங் அந்த ரிச் டாடி புவர் டாடி
புரில புரில
அ எராக் கிளாஸ் மார்னிங் அ ரிஷ்த மன்னின் மார்னிங்கா அப்றோ ரிஷ் டாடி கூல் டாடி
ஓ
ஓகே ஓகே செரி எனக்கு ஒரு அம்மா கூப்பு ஆ
ஓகே ஓகே
ஆ ஓகே